ஹலோ
ம் ஹலோ கேக்குதா
கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஹம் நல்லாவே கேக்குது ஏ சைடு ஏதாவது எரச்சல் இருக்கா
ஆமா லைட்டா எறையுர மாரி இருக்கு பேசுறது
அப்டியா பசங்க ஏதுமே இல்லைய ரொம்ப அமைதியான எடத்துலதா இருக்கே ஆனா மழை பெஞ்சுட்டே இருக்கு சோ அதனால அப்படி இருக்குனு நெனைக்கிறே சரி என் என்ன தலைப்பு பேசலா சொல்லுங்க
சாப்பாட பத்தி பேசிட்டு இருந்தோ
எ அப்ப திரும்பவு அது த்தியே பேசலா சரி ஓகே அததா உஹ்ம் இப்ப மதியத்துக் பேசிட்ருக்கோ அப்பிடிதானே உம் வீட்டுக்காரர் அங்க டெய்லி பிரியாணில்லா சாப்ட முடியாது ஆனா பிரியாணி த ரொம்ப புடிக்கு ஆனா டெய்லியுமே பிரியாணியா ஸ் சாப்ட முடியாது அது அந்தளவுக்கு செட் ட்டாகாது அது என்ன சொல்றது நல்லாவு இருக்காது டெய்லி சாப்ட்டா அது அலுத்து போயிரும்னு வச்சுக்கோங்களே ஆனா எங்க ஊர்ல ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு அது உளுந்த சோறுன்னு சொல்லுவாங்க அதா அதுதா அங்க சூப் ரா இருக்கு அதுவு மீன் கொழம்பு வச்சு சாப்ட்டா அந்த காம்போ அடிச்சுக்க ஆளே இல்ல அப்பறமா அதே மாரி எங்க ஊர்ல இன்னொரு ஸ்பெஷலு இருக்கு கெழங்கு சிக்கனு வச்சு சாப்டுவோ
கெழங்கா
உம்
அது கேரளா கேரளா கேரளா டைப்லா அந்த கெழங்குமே
உம் இங்கே எங்க ஊரே எங்க ஆ நங்க எங்க ஊர் பேர் எல்லா சொல்லல ஆனா எங் எங்க ஊர்லயு அது ரொம்ப ஸ்பெஷல் தா கேக்குதா
இங்கதா அரிசி பருப்பு சாப்பாடு தா ஃபேவரைட் இங்க எல்லா அரிசி பருப்பு சாப்பாடு நாட்டுக்கோழி கிரேவி அதில தேங்காய் அரைச்சு போட்டு சாப்பாடு செய்வாங்க சரிங்களா
உம் பாத்திருக்கீங்க நா வந்து தே உங்க ஊர்ல ஒருத்தரு இவரு யாரு வீடியோல பார்த்திருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட வீடியோல அவர் தேங்க போட்டு தா பண்ணுவாரு ஆனா மத்த யாரு தேங்காய போட்டு எல்லா பண்ணல அவர் தேங்காய போட்டு தா பண்ணாரு பாத்துருக்க
இல்ல இல்ல எல்லாமே எங்க வீட்ல தேங்காய போட்டு தான் பண்ணுவாங்க
தேங்கா எப்ப போடுவாங்க கடைசியில போடுவாங் களா
உஹம் ஆமா ஆமா இறக்கு போது தா போடுவாங்க தேங்காயல சமைக்கது சூப்பர் வ ச பயங்கர டேஸ்டா டிஃப்ரன்டா டேஸ்டா இருக்கு
நல்லெண்ண யூஸ் பண்
மோஸ்ட் ஆஃப் குக் பண்ணா நல்லெண்ணைலதா குக் பண்ணுவாங்க அந்த ஸ்பெசிபிக்கா அந்த இதேதாவது ஸ்பெசல் சாப்பாடுனா மட்டு அந்த மாரி தேங்ககாண்ண ஊத்தி சமைப்பாங்க
தேங்கண்ணதாங்க எப்போமே தேங்கண்ணெ நல்லண்ணல்லா தோசைக்கு மட்டுந்தா தோச கல்லுக்கு தேய்க்கறதுக்கு மட்டும்தா நல்லெண்ண அப்ரோ நல்லெண்ண பக்கமே எட்டி பாக்கமாட்டோ நாங்களா தேங்கண்ணெ தேங்கண்ண மட்டும்தா எல்லாத்துக்குமே
குக்கிங் ஃபுல்லாமே தேங்காண்ணதானா
பெறந்த குழந்தைக்கு பேபி மசாஜ் பண்ணுவாங்க எங்கன நம்ம பேபியா இல்லாம செலாவ போடமாட்டாங்க இந்த எண்ணெய வச்சிதா தேச்சி ஈவினிங் நீவி விடுவாங்க நல்லாவே அப்ரோ தலைக்கு வைக்கிறது வீட்டுல தலைக்கு வச்சு குளிக்க சொன்னாலும் வச்சிதான் குளிப்பே குளிக்கிற அதே மாரி இது நம்ம சாப்பாட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்றதுனாலு தேங்காண்ணதா எல்லாமே தேங்காண்ணதா
உம்
கு அது தேங்காய திருவி அத மீன்ஸ் திருகு மீன்ஸ் தேங்கா இது பண்ணுவாங்கள நீங்க இங்கெல்லா வெட்டி எடுத்து ங்க அங்க வெளியல்லா அத இங்கல்லா திருவிதா எடுப்பாங்க சோ அந்த பூ மாதிரி வரும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயா காய்பாங்க இதுல போட்டு சட்டில போட்டு உறுக்குவாங்க அப்ப அந்த உருக்கி அந்த தேங்கா சுருண்டு வர்றது கூட சாப்பிடறதுக்கு செம டேஸ்டா இருக்கு அந்த எண்ணெ அவ்லோ அல்டிமேட்டா இருக்கு அவ்லோ வாசனையா இருக்கு அந்த உறுக்குற எண்ணெயல்லா தேய்ச்சா முடி அவ்வளவு வளரு சொல்லுவாங்க இங்கல்லா அப்டிதா மோஸ்ட்டா ரெடி பண்ணுவாங்க மோஸ்ட்டா அப்படியாங்க பண்ணுவாங்க
செரி செரிங்க
ம் சொல்லுங்க வேற என்ன நீங்க லஞ்ச்சு அதிகமா என்ன சாப்பிடுவீங்க
நாங்க வந்துட்டு அதிகமா என்னன்னா வீட்டில் வந்து சாம்பார் ரசம் எல்லாமே செய்வாங்க அதுப்போக மோஸ்ட் ஆஃப் இது நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் எனக்கு ஃபேவரெட்னா நா சொன்னால உப்மாதாங்க
அதாங்க மூணு வேளையு மதியத்துக் தா சாப்ட்ருவிங்க பிரசனயுமில்லா
அந்த மாரி உப்மாதாங்க சாப்டுவெ நானு
சமைக்கணுனு ஒரு கவலையே இல்ல யாருக்கு அப்டிதான கால்லே காலைலே கிண்டி வச்சுட்டா மூனுநேரமு அதே சாப்ட்ருவிங்களா இல்ல உங்களுக்கு ப்ரெஷ்ஷா சுட சுட
இல்ல இல்ல கால்ல செஞ்சு வச்டாலே போது
ஓ செஞ்சி வச்சுட்டாலே போது எவ்வளோ குளி
ஆர் உம் என்ன உப்மா பழச சாக பழசாகதா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு
என்ன இப் பல்லா சொல்றீங்க எனக்குலா அத பாத்தாலே புடிக்காது இதனால லா காலல சாப்டாம பட்னி வேனாலு இருப்பே ஆனா உப்மா சாப்ட மாட்டே அப்பேர்பட்ட ஆல் நானு க்குமா
நாலா அப்பிட்லா கெடையாதுங்க நானு ஆக்சுவலா வந்து ஒருத்தங்க மீன்ஸ் ஒரு நா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரங்க
ஆஹ்
அவுங்க வீட்ல நா பாத்தே நைட் செஞ்ச உப்புமாவ அவுர் சாப்புடறாரு அவர் நெனச்சுர்ந்தா வந்து எல்லா ஸ்டார் ஹோட்டல்யுமே சாப்ட முடியு. நா அவர்கிட்ட வந்து அத கேட்டே. ஏங்ணா நைட் செஞ்ச உப்மாவ நீங்க சாப்பிட்றீங்கன்னு சொல்ட்டு. அவங்க இதுக்காகவே வந்து நைட்டு செஞ்ச உப்மாவ எடுத்து வச்சு அதுல சாப்ட்டாங்க ஒரு ஒரு பவுல்ல. அதோட இது வந்து அவ்ளோ சத்து அவ்ளோ இது இருக்குமாமா அதுல
இங்க சத்தல்லா இருக்கட்டுங்க நமக்கு ஒருந்தவுங்கள்க்கு ஒரு ஃபு பிடிக்கணுல நம்ம அந்த ஃபுட்டு உள்ள எறங்கணுல்லங்க
றங்கனு கரெட்டுதா
ஆஹ் இப்ப நமக்கு புடிக்காத ஃபுட்டே சாப்டு அப்படினு குடுத்தா நாம எவ்ளோ சாப்டுவோ சொல்லுங்க சும்மா பேருக்குனே சொல்லிட்டாங்களே பிடிக்காத ஒரு ஃபுட்ட சாப்டு நீ சாப்ட்டுதா ஆகணு குடுத்தாங்கனா பேருக்குனே கொஞ்ச சாப்டுவோ
நீங்க உப்மாங்கறது எனக்கு மட்டுந்தா செய்வாங்க எங்க வீட்ல புடிக்காது
ஆஹ் அப்டி ஆங்க நீங்க என்ன பண்ணிருக்கணு உங்கள மாத்தி இருந்துர்க்கணும் அவங்க ஒ
இல்ல அப்பளமு தோச எல்லாமே செஞ்சாலும் அவுங்களா வந்து அவுங்க அவுங்க வீட்ல என்னென்னமோ சமைச்சு சாப்ட்டுப்பாங்க எனக்கு வந்து உப்மா செஞ்சு குடுத்தா போது அவ்ளோதா எனக்கு தேவ உப்மா மூணு நேர உப்மா தயிறு ம்
பேர்லா நல்லாதாங்க இருக்கு கை வெச் சாப்புட்றதெல்லா ஓகேதா ஆஹா மத்தபடி உப்மா பக் கண்ணாட செரி அப்றமா என்னா இங்க எங்க ஊர்லலா நைட்டெலாமே ரைஸ்தா இப்ப வெளியே எல்லா எடமுமே டிஃபன் சாப்டுவாங்க மோஸ்டா நைட்டு ரைஸு எடுக்க மாட்டாக ஆனா எங்க ஊர்லலா மதிய இப்போ வக்கிற ரைஸ்தான் ரைஸு மீன் கொழம்பு அதே காம்போவே இருக்கு என்ன எக்கு மட்டு எக்ஸ்ட்ராவா நாங்க பொறிச்சு பொறிக்கிறதோ அவிக்கிறதோ அந்த மாரி எதா பண்ணிப்போன் வச்சுக்கோங்களே ஆனா எப்பவு எக் இருக்கு மீன் கொழம்பு இருக்கு மீன் குழம்பு இன்னைக்கிருக்காது ஒரே ஒரு நாள் இருக்காது வெள்ளி ஞாயிறு செவ்வா அந்த மாரி எதாதொரு காமன் டேஸ்ல இருக்காது நல்லா மத்தபடி எல்லா நாளு இங்க இருக்கு எல்லா நாளுமே இருக்கு சண்டே கூட விட்டா எல்லாரு சாப்ட்ருவாங்க ஆனா என்ன எதோ சாமி பக்தில வெள்ளிக்கிழம யாரு வீட்லயுமே இருக்காது மத்தபடி செலவங்க வீட்ல வெள்ளி சண்டே அந்த மாரி விட்ருவாங்க
இங்கதா வந்து நான்வெஜ் எல்லாமே எடுப்பாங்க மோஸ்ட் ஆஃபு சனிக்கெழம எடுக்க மாட்டோ வெள்ளிக்கெழம் மதியமா சாப்டுவாங்க
இங்லா சனிக்கிழமதா வெளுத்து வாங்குவாங்க உம்
நாங்க வந்து சனிகெழ்ம் சாப்ட மாட்டோ வெள்ளிக்க மோஸ்ட் ஆஃபு எடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கெம் வந்து இது பண்ற சா அம்மன் சாமி வருதுன் சொல்வாங்க வீட்ல வருமா அதுல வெள்ளிக்கெழ்ம் வந்து லட்சுமி இருக்கு அப்டி இப்டி நான்வெஜ் எடுக் மாட்டாங்க
உம் வெள்ளிக்கெழம இங்கெல்லா யாரு வீட் லயும் எடுக்க மாட்டாங்க
அதுக்கப்புறோ இப்ப செவ்வாகெழம மோஸ்ட் ஆஃப் தி நா சாப்ட மாட்ட செவ்வாகெழம நான்வெஜு நப்ப நம்ம கொஞ்ச பாவோ கொஞ்ச முருக பக்தர் வேறெங்களா
உம்
அதுனால நா கோயில்க்கு பொய்ட்டு வரனால செவ்வாகெழம் சாப்ட மாட்டோ
ம்
உம் மத்தபடி எல்லா இங்கெலா நாளூ வெழுத்துக்கட்டுவோ அந்த மதியோ ரெண்டு மணிக்கு மேல
அப்புறோ ஒரு தூக்கோ சாப்டுட்டு
புரியிலீங்க இன்னைக் ஒரு நாள் தூங்கிட்டேங்க இன்னைக் ஒருநாள் வந்து ரொம்ப டயர்டா இருந்தது நேத்தே தூங்க மணி மூணு மணிங்க கால்ல நேர்த்லே எந்திஸ்ட்ட இன்னைக் எழுப்பிட் டாங் கால் நேர்த்துலயே
யாரையு எழுப்புனா வந்தா
எங்க அக்கா எழிப் உட்டாங்க
எதுக்கு
ஓ பைய கொண்டுபோய் ஸ்கூல்ல விட்றக்கு
அது நல்ல பழக்கொதானங்க
ஆஹ்
நல்ல பழக்கோ தானங்கஸ் பிள்ளைங்ளு நேரமா எழுந்து ஸ்கூலுக்கு போகு பிள்ளைங்லே நேரமா எழுந்து ஸ்கூலுக் போகுது ஒங்களுக்கென்னங்க தூக்கோ வேண்டி இருக்
ஏங்க அவுங்க ஸ்கூலுக்கு போகக் நா ஏ தூங்க கூடாது
பா கொண்டு விட்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும் போது அப்பயு தூங்கணு நமக் அந்த எண்ணொ வேணு நம்மதா கொண்டு உடணு அப்டின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாரி நம்ம எலும்பி ரெடி ஆணு அஹ் அந்த மாரி எலும்பி அப்புவே அரக்கு பறக்க கொண்டு போறதா அது நல்லாவா இருக்கு
அதுக்கு தா எங்க அக்காக் வண்டி ஓட் சொல்லி குடுத்தாச்சுங்க அக்கா வண்டி ஓட்டிட் பொய்டுவாங்க அந் ப்ரச்னே இருக்காது இது காலவு ட்ராஃபிக்கா இருக்கு அத்னால அங்கருந்து கூட்டிட் பொய்ர்லா உங்ள
அதாங்க அந்த எண்ண வேணான் சொல்ரு முழிக்கிணு அதுக்கு
ம்
சொல்லுங்க நீங்க
என்னங்க வேற என்ன கேட்டீங் இப்ப நீங்க ஸ்நேக்ஸ் டீ காஃபி டீ காஃப் ஸ்நாக்ஸ் டைம்ல என்ன சாப்டுவீங்க
நேக்ஸ் டைம அத்லா ஒன்னு பெருசா சப்ட மாட்டாங்க அப்ல்லா ஒன்னு பெருசாலா செய்ய மாட்டோ ஏதாவ்து விருப்போ இருந்தா செய்வாங்க அதாவ்து என்ன சொல்றது இன்னக்கு ஏதாவ்து சாப்புட்னுபோல இருக்கா நல்லா மழை பெய்யுதா அப்ப ஏதாவது பஜ்ஜி செய்வோ இல்லனா சுழியம் செய்வோ மோஸ்டா நா செஞ்சா இனிப்பா ஏதாச்சு செய்யணுனு யோசிப்பே இப்ப எல்லாரு காரத்த எதிர்பாப்பாங்க ஆனா நா என்ன செய்ய வுட்டா நா இனிப்பாதா போய் செய்வே
எனக்கு வந்து எப்பமே வந்து எனக்கு எப்பமே வந்து பனீர் ஸ்விட்தாங்க புடிக்கு
எனக்கு இந்த திராட்ச பழமே புடிக்காதுங்க
பனீர் பனீர் ஸ்வீட்டுங்க
இங்க பன்னீர் திராச்சைனு சொல்லுவாங்க அதுதா சொல்ட்டே அந்த பன்னீர் திராச்சை எனக்கு புடிக்காது ம்
டைம் ஆயிடுச்சுங்க
ம் சேரிங்க
ம்
பாக்கலா, ம்
சேரிங்க